சும்மாதான் டிவி பார்த்தனுங்கறோம்
சரிக்கு சரிங்க எப்பவுமே சீரியலே பார்த்த பிருப்பீங்களா இல்ல டிவில வேற என்ன பாப்பீங்க
எல்லாம் பாப்போம்
யோசா பரவாயில்லைங்க ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சீரியலே பாக்குறாங்க காலையில ஆரம்பிச்சாங்கன்னா அது நைட் வரைக்கும் அந்த சீரியலே போயிட்டு ட்ருக்கு அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்லெ வி ஷியம் கெடையாதுங்க ஏனா அதனால நம்ம அது ஒரு நாள் பாக்கலன்னா நம்ளுக்கே மனது மன ரீதியா நெறைய பிரச்சனையா வருது ஆனா வந்து இந்த மாரி நம்ம வந்து நியூஸ்லா நியூஸ்லாம் பாக்கும் போது நமக்கு நெறைய விஷ்யங்கள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்லாங்க அஹ் நீங்க வந்து உங்ளுக்கு வேற என்னென்ன பழக்கங்கள் இருக் குங்க டிவி பாக்குறத தவிர்த்து அஹ் டிவி மட்டும்தான் பாப்பீங்கள வேற என்ன பழக்கங்லாம் உங்ளுக்கு இருக்குங்க
உஹம் செடிய எல்லாம் பாத்துப்போம் செடி நட்டு வளப்போம் கார்டென்னிங்
அஹ் அப்டிங்களா என்னென்ன செடி வச்சிருக்கிங்க உங்க வீட்லெ
நெறைய செடி இருக்கு துளசி துளசி செடி கீரை துளசி அஹ் மனத்தக்காளி அஹ் மரோல்லாம் முருங்க மரம் சீத்தா மரம் கொய்யா மரம் அல்லாம் மரமு ல்லாம் கூட இருக்
பரவாயில்லங்க உங்க வீட்ல நெறைய மரங்கள் இருக்குவே உங்ளுக்கு நல்ல காத்தோட்டமா இருக்கும் நீங் உங்ளுக்கு புத்தகம் படிக்கிற பழக்கல்லாம் இருக்குங்
ஆமா ஆமா நெறையா பக்கத்துல லைப்ரரில இருந்து புக் கெடுத்து வந்து படிப்பன் நெறைய புக் க்கு நெறைய ஆத்தர் ஜெயகாந்தன் சாண்டிலியன் அது மாரி நெறைய பேர் சிவசங்கரி அம்புக்குல படிப்
செரி செரிங்க நல்லது புத்தகம் படிக்கிறது ந்து ஒரு நல்ல விஷ்யங்கள் அத படிக்கும்போது நம்ளுக்கு வந்து நம்ம மனச வந்து நம்ம அஹ் திடப்படுத்தி வச்சுக்லாங்க நானுமே வந்து பாத்திங்கனா நெறைய புத்தகங்கள் வந்து படிப்பேன் ஆஹ் இப்ப வந்து பாத்திங்கனா பொதுவாவே வந்து என்க்கு இந்த காலையில எழுந்தோனே எனக்கு ஹ நான் வந்து மொதல் வேலையா வந்து பாத்திங்கனா நியூஸ் பேப்பர் வந்து படிப்பாங்க அதுக்கப்பறமா வந்து பாத்திங்கனா நெறைய புத்தகங்கள் நானுமே வந்து வாங்கி வச்சிருக்கேங்க இப்போ வந்து வீட்டு வந்து நம்ம எப்டி வந்து ஹ ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வந்து வீட்டு வேலைகள் எல்லாம் பொறுப்பா எப்டி செய் செய்யறது அந்த மாதுரி நெறைய புத்தகங்கள் வந்து நான் வச்சிருக்கேன் அத படிச்சு அத என்னோட வாழ்க்கையிலுமே நான் செயல்படுத் த்துவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்திங்னா தே னுமு வந்து காலையில நா ஸ் இந்த புத்தகம் படிக்கிறதுக்காகவே காலையில வந்து செரி
சொல்லுங்க
சீக்கிரமா எழுந்துப்பேன் அதுதாங்க காலையில நான் சீக் க்கிரமா எழுந்துப்பேங்க அது அந்த மாரி நெறைய விஷ் யங்கள் வந்து நான் வந்து பண்றேங்க செடியுமே நெறைய வளக்குறேங்க நானுமே நீங்க டீ சாப்பிட்டீங்களா
அம் இல்ல காலைல ஒரு பதினொரு மணிக்கு சாப்ட
சரி சரிங்க இப்ப வந்து இந்த டீ காபி வந்து குடிக்கிறதுலா நல்லது இல்லைங்க அதுக்கு பதிலா நீங்க இளநீர் மோரு அதுக்கப்புறம் கசாயம் அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க வந்து
சரி ட்ரை பண்றன் ட்ரை பண்ற எல்லா குடிகிறா ம்
சரி சரிங்க என்ன்ன நம்மளுக்கு வந்து ஒரு வயச இதுக்கப்புறமா நம்ம உடம்பு ஆரோக்கியமும் முக்கியங்க அந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா பாத்துக்கணும்ங்க நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள் சாப்ப ன்னு நம்ம நினைக்கும் போது என்னன்னா காலையில வந்து சீக்கிரமா எழுந்துக்குணு ங்க ஆ பாத்தீங்கன்னா தினமும் காலையில் அஞ்சு மணிக்கே எழு இருப்பங்க நீங்க எத்தனை மணிக்கு எழுது
நான்னு அஞ்சு மணிக்கு எழுந்துப்பேன் அஞ்சு அஞ்சரி கலாம் கூட எல்ந்துப்ப
அஞ்சறைக்கு நீங்க எழுந்துட்டுறத விட நீங்க அஞ்சு மணிக்கு எழுந்து பாருங்க உங்களுக்கு இன்னுமே நாள் வந்து நெறைய ஆ டைம் கெடைக்கும் ஏனன்னா நானுமே அந்த மாரி இத எழுந்துக்கிறே அதுக்காக தாங்க சொன்னே
செரி செரி செரி ட்ரை பண்றே அஞ்சு மணிக்கு எந்துக்கறே
செரி செரிங்க அப்புறோ வந்து பாத்தீங்கன்னா ந தினமும் வந்து நடைபயிற்சி அப்பறோ இந்த யோகாசனம் இந்த மாரி நே
நடைப்பயிற்சி எல்லாம் போறே யோகா பண்றதுல பண்ண ட்ரை பண்ற
ஆமாங்க யோகா வந்து நீங்க வந்து கிளாஸ்க்கு போய் நீங்க கத்துக்கோங்க நீங்க எதையாவது கத்துக்கனீங்கன்னா அது நம்மளுக்கு அந்த அளவு தெரியாது யோகன்றது வந்து நம்ம ஒரு அஹ் கத்துக்கிட்டு தாங்க பண்ணணு சும்மா ஏதோதான பண்ணும்னா நம்மளுக்கு எதானா இடுப்பு வலி கால் வலி இந்த மாரி விஷயங்கள் எலாம் வரும் ஆ நானு மே வந்து பாத்தீங்கன்னா இப்ப யோகா கிளாஸ் போலான்னு சொல்ட்டு பாத்து வச்சிருக்கேன் இருக்கங்க யோகா வந்து ரொம்ப ஒடம்பு உக்காந்த நல்லதுங்க
ம் செரி மு முடிஞ்சா செய்றோ
செரி செரிங்க மதியன்ந்துக்கு க்கு என்ன சமையல் செஞ்சிருக்கீங்க
பொறியியல் பண்றோ சாம்பார் முள்ளங்கி சாம்பார்
தொன்னா
ம்
செரி செரிங்க நாங்களுமே எப்பவுமே ஆரோக்கியமானது தாங்க சமைப்போம் ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அசைவ உணவு தாங்க ஆனா செய்றோ ஆ அசைவ உணவுகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க வீட்ல மட்டன் அப்புறோ சிக்கன் அப்புறோ சாதம் அப்புறோ வந்து பாத்தீங்கன்னா அஹ் சூப் கீழ வந்து எ பையனுக்கு செய்யலான் இருக்கோங்க அவ வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கா இன்னு வர்ல இதுக்கப்றந்தா போய் கூட்டின்னு வர்ணு கூட்டின்னு வந்தோனா அவனுக் கு வந்தோனே ஒரு பால் குடுத்துருவேங்க பால் குடிச்சுட்டு அதுக்கப்ற சாப்பாடு வந்து ஆஹ் உப் ட்டி விட்ருவேங்க கொஞ்ச நேர வெளயாடிட்ருப்பா அதுக்கப்பறமா வந்து பாத்தீங்னா நாங்க சாப்பாடு வந்து ஊட்டி விட்ருவாங்க திருப்பியும் மதிய வந்து பாத்தீங்கனா தூங்க வச்சுட்டு திரும்பியு சாய்ந்தர எழுப்பி அவனுக்கு விளாட பார்க்க்கு கூட் டின் போய் விளாட வச்சிட்டு அப்ற திரும்ப வீட்டுக்கு கொண்டு வந்து டஸ் திறமையா வந்தா பாத் திங்ளா உம் வந்துட் இப்பதா நம்ம வந்து தூங்க வைப்பாங்க சாப்ட் ட்டு நாங்க டயர்ட்டாயி அவன மாரி தூங்கிடுவாங்க நீங்க சீக்கிரமா தூக்குவீங்ளா லேட்டா தூங்குவீங்ளா
இல்ல இல்ல நா கூட சீக்கரமாதா தூங்குவே
செரி செரிங்க உணவு இப்ப எல்லா வந்து பாத்தீங்னா எட்டு மணிக்கே எடுத்துப்பீங்களா இல்ல எட்டு மணிக்கு மேல எடுத்துப்பீங்களா
எட்டு மணிக்குதா எடுத்துக்
எட்டு மணிக்கு நீங்க எடுத்துக்றீங்ள அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷ்யங்க நீங்க வந்து ஏழு மணி ஏழ்ரைக்கே நீங்க வந்து உங்க உணவங்கள்லா முடிச்சுட்டீங்கனா உங்களுக்கு ஜீர்ணம் ஆவதுமே எளிதா இருக்
சேரி இனிமே தோழி ஏழு மணிக்கு சாப்ட ஆரம்பிக்கிறே
ஏ காலையில வந்து நீங்க சீக்கிரமாவே எழுந்துக்கறதுனால உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்குங்க காலைல நீங்க வந்து ரொம்ப சீக்கிரமா எழுந்துட்டு ந நைட்டும் இப்ப சீக்கிரமா படுக்கறீங்கனா அதுக்கேத்த மாரி சீக்கிரமா சாப்ட்றனுங்க லேட்டா இப்ப பத்து மணிக்கு நாங்க சாப்பிட்றோ அப்டினா நீங்க அடுத்த நாள் வந்து ஒரு பதினோரு மணிக்கு சாப்பிட்லாங்க அது வரைக்கு நீங்க சாப்டாமே இருக்கலாங்க
உம் இல்ல இல்ல இனி நாங்க ரெகுலரா எட்டு மணிக்கே எல்லாம் முன்னாடி கிடுகிடு முன்னாடி கூட சாப்ட்
டைமிங்கா நம்ம எ ஆஹ் சா உணவு எடுத்துக்கணுனா அது பிரச்சன இல்லங்க ஆனா வந்து நம்ம தள்ளி தள்ளி மே ந்த மாரி ஒர்க்கு எடுத்துக்கனாதா நெறைய வந்து பிரச்சனைகள் வந்து இருக்குங்க அங்க மழ அடிக்குதா வெயில் அடிக் க்குதுங்களா
இங்க வெயில் தான் அதிக மா இருக்கு
இங்க வந்து பாத்தீங்கன்னா வெயிலும் இருக்கு அதுக்கு அதுக்கப்புறம் மழையுமே இருக்கும் சொன காலையில் மத்தியான த்துல நல்லா வெயில் இருக்குங்க சாயந்திரத்துல வந்து பாத்தீங்கா நல்லா வந்து மழை வந்துட்டே இருக்கும் ங்க ஆஹ் இப்ப வந்து இந்த மழை காலத்துல வந்து நிறைய கொசு வரவே நம்ம அதுக்கு மயி வீட்டு்ல வந்து ந கொசு மருந்தெல்லாம் போட்டு நம்ம வந்து ஆஹ் கொசுபடி எல்லாம் வச்சு கொசுவெல்லாம் சாவடிச்சுட்டு நாங்க நைட்டு தூக முடியும்ன்னா அந்த கொசு எல்லாம் பார்த்தா ரொம்ப பெருச பெருசா இருக்குங்க அதை கடைச்சி ஏன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நோய்கள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு அ அப்புறம் துணிய எல்லாம் வந்து பா்த்தீங்கன்னா நம்ம அங்கங்க மடிக்காம போடக்கூடாதுங்க எல்லாமே நம்ம மடிச்சு வச்சுட்டோனா எந்த கொசுமே வராது ஆஹ எங்க வீடல எல்லாம் வந்து பாார்த்தீங்கன்னா நாங்க எப்பவுமே இந்த துணிகளை வந்து மாடுச்சி அந்தந்த இடத்துல வந்து வச்சிருவோங்க ஒரு ஒரு நாளைக்கு துணி வந்து நம்ம வாஷிங் மிஷின்ல போடுறோம்னா அது நல்லா வெயில காய வச்சுட்டு அன்றனைக்கே துணிகள்ள எல்லாம் எடுத்து எடுத்து நாங்க மடிச்சு எங்களோட கப்போர்ட்ல அழகா அடைக்கி வச்சுருவாங்க அந்த கொசு தொலை வந்து இருக்காதுங்க ஆனா பொதுவானா நிறைய வீட்டுல நான் கேள்வி பட்ருக்கான் துணியும் மடிக்கிறதுதல்ல அப்படி எடுத்துனு வந்து ச்சர் மலே போட்டுட ளங்க அது ரொம்ப நாள் கல அக்கா இருக்கவே கொசு நமை உற்பத்தி வந்து அதிகமா ஆகுது அப்படின்ற மாரி நானுமே கேள்விப்பட்டிருக்கேங்க நீங்க எப்படி துணிகள எல்லாம் சீக்கிரமா மடைச்சடுவீங்களா இல்ல நீங்களும் நால் பட வந்து சேர்மலே போட்டு வச்சிருப்பீங்களா
அன்னைக்கு மடிச்சு வச்சு வெளிய எல்லாம் துணி இருக்காது சேர்லாம் சுத்தமாதான் இருக்கும்
சேப் சரிங்களா ஆஹ் நம்ம ஏத சுத்தமா நம்ம வீட வச்சுக்கும்போதுதான் நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்க அன்னால லட்சுமி தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க எப்ப எப்பமே நான் வந்து பாத் எங்னாதே இதான மு மூணு வாட்டி எங் வீட்ட வந்து பெரு குவ அதுக்கப்புறு நல்லா வந் து ஒ ஒர் நாள் விட்டு ஒரு நாள் வீடு எல்லா ஃபுல்லா நா வந்து மாஃப் பண்ணிடுவாங்க அதுக்கப்புற நம்மளோட பாத் த்ருமையே வந்து க்ளீனா வச்சப்ப அங்கங்க இந்த டேட்டாயில்லா போடும்மோது நம்மளுக்கு வந்து அ டிஸ் இன்பெக்ஷன் அந்த மாரிலா எதுவுமே வராதுங்க அதனால நா எல்லாமே என்னோட அதுனால வந்து பா்த்தீங்கன்னா வீடுமே சரி அதுக்கப்புறோ கிச்சனுமே சரி எல்லாமே வந்து ரொம்பவே சுத்தமா இருக்கு எங்யுமே ஒரு தூசி கூட பாகக்க முடியாது இத்தனிக்கு நா யாருமே வேலைக்காரங்களல்லா வச்சின்ல இல்லங்க நானே தாங்க எல்லா வேல்யுமே செய்வ காலைல அதுதா சொல்ற நீங்க காலையில எ பதுமே சீக்கரமா எழ்ந்துக்கணு அஞ்சி மணிக்கி எழ்துக்குனாலே போது எல்லா வேலையு நம்ம செய்லாங்க
சேரி சேரி சரி சரி அஞ்சி மணிக்கு எழ்ந்தது முயற்சி பண்ற
ர மணிக்கி எழுந்துக்குறன் சொல்றீங்க அதுவே பெரிய விஷ்யந்தா இருந்தாலு ஒரு அஞ்சி மணிக்கி எழ்ந்தீங்கன்னா நல்லா இருக் இது என்னோட கருத்து னா உங்களுக்கு எது உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு எப்டி இரு க்கோ அதுக்கேத்தமாயி எழுந்துக் கோங்க ஏன்னா நீங்க சில டைம்ல மாத் த்ர சாப் பர்றாமாய் இருக்கு அ அ லேட்டா அதனால எழுந்துக்குற மாறி இருக்கு அதனாலதா சேரி சேரிங்க அ ஆ இப்ப வந் து பாத்தீங்கன்னா நீங்க செடிங்களுக்கெல்லா எந்த நேரத்துலங்க தண்ணி ஊத்துவீங்க பகல்ல ஊத்துவீங்ளா இல்ல ஈவினிங்ல ஊத்துவீங்ளா
காலைல காலைல ஊத்த முடியலன்னா ஈவினிங்
ஓ அப்டிங்ளா சேரி சேரிங்க நாங்க வந்துப் பாத்தீங்னா தெனமு வந்து ஈவினிங்ல வந்து செடிகளுக்கு வந்து தண்ணி ஊத்துவோங்க பொதுவாவே வந்து பாத்தீங்னா இந்த கீரல்லா நாங்க எங்க வீ ட்லே வெப்போங்க அதுவே நா ங்க வந்து எடுத்து சமைச்சுப்போ ஏன்னா நாங்க ஆரோக்கியமான விஷ் யங்கள்தா பொதுவாவே சமைப்போங்க வீட்ல
ம் ரொம்போ ரொம்போ சந்தோஷோ
ம் தெம்புல ஆ அதுக்கப்ரோ வந்து நேத்துமே வீடு வந்து கிளீன் பண்ணி டேன்னங்க இன்னீக்கிமே வந்து பாத்தீங்னா வீடு வந்து கொஞ்சோ வந்து அஅ அம் கீழ தரையில்லலா தூஸ் சேர் நம்ம இருந்து சேரி ஆகு தொடச்சதாம் போனப் ஃபுல்லாவுமே தொடச்சிட்டங்க ஆ வாஷிங் மிஷ் இன்னோ வந்தப் பாத்தீங்னா துணிய வந்து நம்ம எப்பவுமே தோச்சி தோச்சி டெய்லியுமே தோ ச் சிருவாங்க நானு அந்த மாதிரி நம்மளுோடைய உ உடல் ஆரோக்கியமே வந்து பாார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டோட சு சுற்றுச்சூழல் பொறுத்து தாங்க இருக்கு நம்ம விடாயும் சுத்தமா வச்சிருக்கும் போது நம்ம மனசும் சுத்தமா இருக்கும் அதுக்கப்புறம் தினமும் சாயந்திர நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிடுுவாங்க வெளகேதி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வேர
ஆஹ காலையில காலையில
நீங்க காலையிலயே வெளக் கேத்துவீங்களா ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா ப் காலையிலயே விளக்கு ஏத்துவே நைட்லுமே ஏ
உம் நல்ல நல்லது நல்லது
சரிங்க உங்க நீங்க நிறைய தகவலை எங்க்கிட்ட பகர்து இரு நீங்க மேற்கொண்டு அடுத்த பதிவுல சந்திப்போம் நன்றிங்க